கேக்குதா ப்ரோ
இப்போ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ சாப்ட்டியா ப்ரோ
சாப்ட்ட உம்வுன்னோ சாப்புட்ல ப்ரோ டைமவ்ல ப்ரோவுன்னோவ
நாப்ரோ நாப்ரோ ஏம்ப்ரோ
நீங்க சாப்டீங்ளா ப்ரோ
நானு இன்னு சாப்புட்ல ப்ரோ எட்டு மணிக்கு தாப்ரோ போய் சாப்டுவே
நாங்களு எட்டு மணி எட்ர மணிக்கு தா ப்ரோ சாப்புட்னு
உம் வீட்ல சாப்டுவியா கடைல சாப்டுவீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ வீட்லயே சாபிடுவ ப்ரோ
உம் செரி ப்ரோ அப்றோ எப்டிதா போது லைஃப்லா எப்டி ப்ரோ போவுது
லைஃப்பு ரொம்ப டல்ல தா ப்ரோ போது லைபுல ஹப்பியா இருக்னுன்னு நெனக்கிறோ அ நீங்க என்ன பண்றீங்க ப்ரோ
நா சும் உங்ககிட்ட தா ப்ரோ பேசினிக்ற
செரியான காமொடி பண்டீங்ளே ப்ரோ
அ அப்படிதா ப்ரோ கிரிக்கெட்லா பாப்பீங்களா ப்ரோ
ஆ பாப்போ ப்ரோ ஏதோ ஓர் அளவுக்கு
ஒரளவு தானா
ஆமா ப்ரோ
தோனிய பத்தி என்ன ப்ரோ நெனைக்கிறீங்க
ஒரு நல்ல கேப்டன் ஐ பி எல்லுக்கே ஒரு ஆ
ம்
ஒரு குட் ஃபினிஷர் குட் விக்கெட் கீப்பர் எல்லாமே சொல்லலா ப்ரோ என்னாச்சு ஆன தோனி சொன்னானங்க தோனி விதினு
ஓ ஆல்ரவுண்டரா டோனி
ஆல்டவு ஆட்வுண்ட இல்ல ப்ரோ ஆல் ரவுண்டர்னா பவுலிங் போடன்னு பேட்டிங் ஆடணு பீல்டிங் பண்ணோ நம்ம ஆள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்
அவ்ளோ தான அப்பயே ப்ரோ அவர பெரிய விஷயமா பேசுறாங்க
அவர் பெரிய விஷயமா பேசல ப்ரோ பெரிய விஷயமா சம்பவம் பண்ணி வச்சிக்கிறாரு அப்டி நெறைய ரெக்கார்டு பண்ணியிருக்காரு சம்பவோ
ஓ ஓ உங்களுக்கு யார் யார் ப்ரோ பிடிக்கு எந்த டீம் ப்ரோ உங்களுக்கு புடிக்கு
எதுல ப்ரோ கேட்டீங்க இந்தியாலா கேக்குறீங்களா இல்ல ஐ பி எல்ல கேக்குறீங்களா
ஐ பி எல் ஐ பி எல் ல
ஐ பி எல்லு நம்ம சென்னை த ப்ரோ புடிக்கு
ஓ சென்னை சூப்பர் கிங்ஸா
ஆமா ப்ரோ
அதுல பிளேயர்ஸ் யாரு ப்ரோ பிடிக்கு
அதுல பிளேயர்ஸ் ஓல்டு பிளேயர்ஸ் கேக்குரிங்களா இல்ல நியூ பிளேயர்ஸ் கேக்குரிங்களா ப்ரோ
நியூ பிளேயர்ஸ்
ம் நியூ பிளேயர்ஸ்ல நீங்க கட்டனா ஆயிஷ் மாத்து சஞ்சு சாம்சன் உவால் ஜெக்வார்
ஆயிஸ் மாத்திரையா யாருன்னா ஒர்த்தரதா சொல்லும்ன்னா யார் சொல்வீங்க
ருத்துவாஜ் தா போகனு ருத்துவாஜ் சஞ்சு சாம்சன் ரெண்டுத்துல எண்ணோ ஒன்னு
ஓ ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் ஆ
ஆமா ப்ரோ
ம்
உங்களுக்கு யார ப்ரோ புடிக்கு ரொம்ப
எனக்கு இப்ப புது டீம்ல வந்து ருத்ராஜ் ஆ ருத்ராஜிக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் அவங்களதா ஃபர்ஸ்ட்டு பிடிக்கு ஏன்னா அவந்தா அவர்தா இந்த ஐ பி எல் ல ரெண்டு வாட்டி செஞ்சுரீ அடிச்சுக்கறாரு
ப்ரோ நீங்க எத்தின எத்தின வாட்டி ப்ரோ ஐ பி எல் பாக்கறீங்க
இதுவரைக்கு மூ மூணு சீசன் பாத்துக்கற ப்ரோ ஐ பி எல் ஆ மூணு சீசன்கு ஆ இல்ல ப்ரோ மூணு சீசன்கு பாத்திருக்க மாட்ட ப்ரோ
சரி ஓல்டு பிளேர்ஸ்ல்லா உங்களுக்கு யார புடிக்கு
ஓல்டு ப்ளேயர்ஸ் அ யார யார எல்லா ப்ரோ இருங்க ஓல்டு ப்ளேயர்ஸ் ல
நெறைய பேர் இருக்காங்க தோனி சேம் வாட்சன் அந்த மாரி ப்ளேயர்ல உங்களுக்கு தோனி பிடிக்குனு சொல்றீங்க சேட்டா
ஆமா டோனி டோனி தா ப்ரோ இன்னிக்கும் அவரு பேருன்றது ப்ரண்டடு ப்ரோ பேரு இல ப்ரோ அது
அத விட்டியே ப்ரோ டன்ஸ் ஆட்றது டன்ஸ் ஆடது டி ஜே ப்ராவோ பிடிக்குமா
டி ஜே ப்ராவோளா சும்மா ப்ரோ அதுவு ப்ராண்டு ப்ரோ
அ சும்மாவா
டி ஜே ப்ராவோலா பய்ங்கரமா ஆளு ப்ரோ அவரு டன்சர் ப்ரோ அவரு ஃபண்ணியஸ்ட் ப்ளேயர்
போடு ஆ ஃபண்ணி ஃபண்ணியஸ்ட் க்ரிக்கெட் ஆஃப் சி எஸ் கே னா அவரு ஒரு ஆள் தா ப்ரோ தெரியுமா இல்லையா
ஆ தெரிஞ் தெரியு ப்ரோ நறைய ரீல்ஸ்லா பாத்தனே இன்ஸ்டால
ஆ ஆ சேரி இப்போ வந்து சூரிய வஞ்சி எப்டி ப்ரோ அடிக்கிறாரு இப்போ இந்த ஐ பி எல் ல அச்சாரா எப்டி நீங்க சொல்லுங்க ப்ரோ
சூரியா வம்சியா
ஆ வைபவ் சூரியா வஞ்சி பதினஞ்சு வயசு பைய
அவரு பிச்சி மேஞ்சிட்டாரு ப்ரோ அவரு பறக்க உட்றாரு பால ஸ்டேடியமுக்கு தாண்டி பாவோ பும்பராவே பால் போட்ற பும்பராவே அளர்றாரு அவ அடிக்கிற அடில
ப்ரோ அது உண்னு கேட்டா இந்த ஐ பிஎல் ல மொத்தமே பட்டிங் பிச்ச மாத்திகாங்க அது தெரிமா உங்ளுக்கு
பேட்ஸ் பட்டிங் பிச்சுன்னா ஃபுல்லா
பட்டிங் பட்ஸ்மன் ம ப ப ப பட்டிங் பிச்சுனா பட்ஸ்மேனுக்கு எல்லாமே சாதகமா நடக்கு
சாதகமா நடக்குன்னா
சாதகமானா இப்ப வந்து ஒரு டைம் வந்து பௌன்ஸ் கரெக்ட்டா பௌன்ஸ் ஆவு பௌலிங் சுன்னா நம்ம சோ ஸ்பின்னு கரெக்டா ஸ்பின் ஆவு அடுத்தது அ பௌவுன்ஸு கரெக்டா கடைக்கு அதா பௌலிங் பிச்சு பட்டிங் பிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எப்டி போட்டாலு அதே பால் அப்டியே ல தா வரு அது உனக்கு உனக்கு தெரியு எப்டி அடிக்லான்னு ஒரு பத்து பால் சேமா நின்னா போது அது கெத்தா அடிக்லா அவுங்குளுக்ல்ல
ஓ ஓ பௌலிங் பிச்னா
பௌலிங் பிச்னா நம்ம எப்புட்ன்னா ஸ்பிங்கு பண்லா ஸ்பின்னு பண்லா சிங்குனா அவ சிங் பண்லா இத ஃபஸ்ட்டு அதுவுக்குள்ளயே சிங் சிங் இது ரெண்டுத்தியு பண்ணி பண்ணி பேட்ஸ்மேன கொலப்பு வாங்க
ஆ
ஆ பவ்லிங் பிச்சுல அதே மாரி பவுன்ஸ் யூஸ் பண்ணாங்க ஏக்கர் யூஸ் பண்ணாங்க அனா பேட்டிங் பிச்சு லாபு ஒண்ணு பண்ண முடியாது இது வேணுமானா ஏக்கர் மட்டுதா பண்ண முடியு பேட்டிங் பிச்சல
ம் ம்
ம் இப்ப அதுவே அந்த ஏக்கரே அடி காமிக்றாங்க ஃபஸ்ட்டல்லா ஏக்க ஒரே ஆள அடிச்ச ஒரே ஆள் எம் எஸ் தோனி மட்டுதா
ஆ ஆமா ப்ரோ கர்ட்டு தா
இப்ப எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்குராங் கொஞ்சு கொஞ்சுமா
ஏ ப்ரோ இந்த ஸீன் ஸு இந்த ஸீஸன் ஏ ப்ரோ டோனி யரக்கல
தோனிக்குதா ப்ரோ இஞ்சூரி தெரியுமா தெரியாதா உங்கள நீங்களே சி எஸ் கே ஃபேன்னு உங்ளுக்கே தெரியு
தெரியு ப்ரோ இந்தாலு உங்ளு உங்ளுக்கேர் நெறைய தெரியுல கிரிக்கெட்ட பத்தி அத்தா கேட்ட
இல்ல ப்ரோ இப்ப வந்து எங்ஸ்டர்ஸ்ஸ மொத்தமா எங்ஸ்டர்ஸ்தா வெச்சு எப்டி புஷ் பண்ணி எப்டி அத்த லவலுக்கேத் த்துமா பாக்கறாங்க சி எஸ் கேவ
ஓ தன்யா அதாட்ட ஓ க்யா பைய கேப்டன் இல்லாம எப்டி ஆட்றாங்கன் பாகலா
யா தோணி இல்லாம எப்டி மூவ் பண்ணி எதாதுன் போலானுன்னே சி எஸ் கேவ
அ பரவால்ல ஒரு குட் ச்சாய்ஸ்தா அத்த ஜென்ரேஷ்ஷனுக்கு
ஆமா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல ஏதோ பரவால்ல எய்த் பஷ்ஷு சென்றோ நா ஏ சவன்த் பொஷிஷன்லா வந்துகுக்காங்க போன போன இயர் தா ரொம்ப இதுவா ஆட்டாங்க
ம் அப்போ அப்போ நெக்ஸ்ட் இயரு கம்பேக் ஸ்டாங்கா
அ கம் பேக் ஸ்டாங்க இருக்கு நெனைக்கிறே எதுக்குன் தோனி கூட ஆட்லான் நெனைக்கிறே நறை பே அதா சொல்றாங்க
இல்ல ஆர் சி பீ முணாவ்து கப் அடிப்பாங்களா தொடந்து மூணு வர்ஷன்ற ரெக்காடு தொடந்து மூணு வர்ஷோ ரெக்காட் அச்சிடுவாங்கனா
எனக்கு ஆர் சி பி மேல அவ்லோ போ ஃபான்ஸு தா போலும் போய்து
பரவால்ல ரெண்டு கப்பு இப்ப ரெண்டு கப்பு தொடந்து அடிச்ட்டாங்க இப்ப மூணாவ்து கப்பா தொடந்து ஆச் ட்டாங்கனா அவ்ங்க ரெக்காடுல
ரா ரெக்காட் வக்லா
அய்யய்யோ பரவால்லயே ஆர் சி பி இந்தளவுக்கே ஒரு ம முன்னேற்றம் இருக்கா ஆர் சி பி கிட்ட
தாக் ஆப்ஷன்ல நல்ல ப்ளேயர்ஸா எத்துக்கறாங்க இந்த வாட்டி ஆர் சி பி
இப்ப எப்டி இந்த வர்ஷ வர்ஷ வர்ஷோ இந்த ப்ளேயர்ஸன்றது மாறுமா
இல்ல ப்ரோ ஆ இப்ப வந்து நம்ப இது மேட இன் இன்ன எது சீசன்ல வந்து மினி ஆப்ஷன் ஒண்ணு வுடுவாங்க நம்ளுக் தேவையின்னனா ப்ளேயர் வெளிய வுட்டு
அ
அ தீம்ல வெளிய வுடுவாங்ல அதே மதி தேவயில்ல இவ்ளோ அமோண்ட் ஏன்னா இவ்ளோ அமௌண்ட்ட குத்து நா அந்தப் மேல வச்சிக்கி தேவை இல்லன் சொல்ட்டு உட்றுவாங்க விட்டு வெளிய வெளியேந்து அதன் வெளியெந்து ஒரு வாட்டி எடுப்பான்
வெளியே விட்டொட்னே ஆ அவ் வந்து வேற டீம் போய்டுவான்
ஆமா வேற் டீம் போய்ட்லா அந்த அமௌண் நம்மகிட்டே இப்பா ஆமா வாய்ன்க்கலா நம்ப வந்து மினி ஆப்ஷன்ல எத்துக்கலா ஏல எடுப்பாங்க
சரி அ ஒத்தர யாரு எடுகுலன்னா எந்த டீமே
ஆ அன்சோல்ட் ஆயிடுவாங்க அது அது அவ்ளோதா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்ளோதா அவே பிளேயரா இல்ல அவே ஆட மாட்டா
அய்யய்
இப்பயா இப்பி யார்னா இஞ்சூரியாச்சுனா
அ
ரீப்பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க
ஓ அப்போ எறங்கலா எவே
அ அப்ப யூஸ் பண்ணிக்கலா ரீப்பிளேஸ்மெண்ட் இருந்தது நீ ஆப்ஷன்லயே வுட்டு அடுத்து வந்து ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆயிச்சானா அ இன்சூரியான பிளேயருக்கு ரெஸ்ட்டு குடுத்துட்டு ஆ ய அவனுக்கு பதிலு ஒன்னொருத்தய எடுப்பாங்க அதே அமௌண்ட்ல அவன எடுப்பாங்க கொஞ்சோ அமௌண்ட்டு கம்மியா சி எஸ் கே இந்தவாட்டி நெறைய இஞ்சுரி உங்களுக்கு உங்களுக்கே தெரியு ஒம்போது பேர் இஞ்சுரி ஆயிக்கிறாங்க
ஆமா டீம்ல பாதிக்கு பாதி பேர் இன்சூரி ஆயிட்டாங்க அதனால தா தோத்தது முக்கியமான காரோ அப்டி இருந்து டஃப் குடுத்தாங்க எல்லா டீமுக்கு
அ இஞ்சூரி மட்டு இல்லனா டஃப் ஓ தானா குடுத்துப்பாங்க
மும்பை ஏ அந்த அளவுக்கு ஆடலனு தெர்ல எனக்கு ஆனா
மும்பை வந்து கேப்டன்ஷிப் ஓகே பட் ஃபாம்ல இருக்காங்களா இல்ல இல்லையா வெறுப்பேத்தாலு சும்மா அவுங்களுக்கே தெர்ல
ம் இப்ப ஆர்த்திக் பாண்டியா வந்து சி எஸ் கே க்கு வரேன்னு சொல்னுக்கிறாங்க அது என்னா கத உண்மியா
அது ரூமர் தா சொல்றாங்க அது முப் முப்மா எதுமே சொல்லல ஃபுல்லா ரூமர் தா போயி ருக்கு
உண்மைலே வந்துருவானா
வேணுமனா ஆப் ஷன்ல வுடுவா இல்லனா வந்து எதனா வேற எதனா டீம் கிட்ட குடுத்துட்டு ஒரு நல்ல பிளேர்ரா எடுப்பாங்க
மும்பை
அர்த்திக் அர்த்திக் பாண்டியனா சி எஸ் கே க்கு வந்தா ஒரு முன்னேற்ற இருக்குமா
அவுங்க சஞ்சுசாம்சனு கேப்பாங்க பரவால்லிங்ளா
ஓ அர்த்திக்பாண்டியா வரான சஞ்சுசாம்சன் போய்டுவானா
ஆமா உங்களுக்கு அர்திக்பாண்டியா எங்களு சஞ்சுசாம்சன் சொல்லுவாங்க இல்ல சிவம்துபே அந்தமா ஆயுஷ்மாத்தே அந்தமா ப்ளேயர் கேப்பாங்க
ஓ அப்பனா எப்டிபாத்தாலு ஒரே ஒரே ஈக்குவலதா இருக்கு போலயே
ஆமா அனா அர்திப் பாண்டியா வந்தது நல்ல மூவ்தா ஏனா ஃபினிஷிங் இதுஉல்ல யாருமே அடிக்கிறதுக்கு ஆளு இல்ல ஃபினிஷ்ங்னா உது யேப் அ சிக்ஸ்டீன்த் ஓவர்லருந்து ட்வென்டி ஓவத்துகுள்ள அடிக்கிறத்துக்கு ஆலு இல்ல நாலு
அர்த்திக்பாண்டியா வந்து ஓப்னிங் இல்லியா
அ அர்டிக்பாண்டியா வந்து ஃபினிஷர் அவனுக் ஒரு நால் பால் நாலு ஆமா நாலு ஓவர்கெச்சா போது
ஓ நாலு லாஸ்ட் நால்ஓவர்லதா எறக்குவாங்க எறக்குவா வருவானா
ஆனா நல்ல ஃபினிஷிங் பண்ணிகுடுப்பா
ஓ ஃபினிஷரா அப்போ ஓக்கே ஓக்கே
அப்றோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்புறோ பண்ற ப்ரோ
என்னமா
ஹலோ கேக்குதா
கேக்குது ப்ரோ
பாய் ப்ரோ அப்புறம் பன்ற ப்ரோ
ஒகே ஒகேனா
ஆமா ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ம் பாய் ப்ரோ கட் பண்ணிக்ற ப்ரோ நாளைக்கு பண்ற
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ